சும்மா இல்லடா அர்ஜெண்டா போன் வரல
ஆ
நெட் ஆன் பண்ல அதனாலதா உனக்கு ஃபோன் வரல அ ஆ அதனாலதா ஃபோன் வரல இப்ப நா நெட் ஆன் பண்ணவுன்னேதா எனக்கு ஃபோனே வந்தது. நா உனக்கு ஃபோன் பண்ணனே ஹலோ
ஆ
நா உனக்கு ஃபோன் பண்ண சொல்ல நெட்டு ஆன் பண்ல அதனாலதா இது எரர் ஏரர்ன்னு வந்துது
ஆ
இ இப்ப இப்ப நே இப்ப என்னானு பாத்தா திரும்பியு போயிட்டு பாத்தே ஏன்னா இதுக்குல்லாம் ஃப்ரொஃபைல் டாஸ்க்லா அதுல போனா எரர் எரர்னு இருந்துதுனா அப்ற நெட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்குது இப்ப நெட் ஆன் பண்ணவுன்னேயு உன்னோட ஃபோன் எனுக்கு வந்துது ம் சாப்ட்டியா?
சாப்ட சாப்ட சாம்பார்தா வேறென்னது சாம்பாரா
பொரியல
பொரியல்லா இல்ல பொரியல்லா இல்ல
ஆ யார் இருகா வீட்ல
யாரு இல்ல
ஒங்க அப்பா பேர் என்னது
எங்கப்பா பேரு அஷோகன்
ஆ ஒ அண்ண‌ பேரா ஹலோ
ண பேரு தமிழரசன்
ஆ ஒ அம்மா பேரா
மேகலா
ஆ
எங்க வீட்ல செஸ் இருக்கு விளாலாமா
செஸ்ஸா அந்த வெளா நம்மளு தெறமல்ல அதெல்லா வெளாட தெரியாதுப்பா அதலா வெளாட தெரியாது
தெரியாதுன் ஏன்டா இப்
கோலி பம்பரொ கோலி பம்பரொ பாஸா ஃபெயிலு அத்தாமா நம்மள் வெளாட தெரியு இல்ல ஃப்ரீஃபையர் வெளாடுவெ ஃப்ரீ ஃபையர் வெளால் வெளாலாமா ஃப்ரீஃபயர்னா வெளாலாமா ஒரு மேட்ச்சா
ச சார்ஜே முப்பத்தி ஒ ன்னுதா இக்குது
வர சொல்ல சார்ஜு போட்டு வரதுமினியா நம்மள்லா சார்ஜு எப்பமே நிக்கு கன்னு மாரிகிது தொண்ணூத்தி ஏழுகுது ஹலோ ஹலோ ஹலோ டேய் இன்பா கேக்குதா இல்லியா
ஏ உனக் கேக்குதா இல்யா
கேக்குதுடா நீ பேசுத கேட்க மாட்ட இப்ப கேக்குது உ சிக்னல் வரலன்னு நினைக்கிறே நானு
நெட்டு ஸ்லோவாக்குது
ஒய்ஃவை கணட் பண்ணி வச்சுடா
இல்லல்ல மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டு
ஃபைஜியா ஃபோர் ஜியா
இது ஃபோர்ச்சுதா இரு வொய் ஃவை ஆன் பண்ணிர
டேய் அது கட் ஆகிட போதுடா காலு
அப்டியே ஒய்ஃவை லயே ஆனாய்ன்டா
காலன்ன சாப்ட்ட
கால்லியே சாம்பார் தா வேற என்ன சாப்டுவ
காலேஜ் நீ போல
காலேஜ் லீவ் இன்னிக்கி
ய
சனிக்கிழம லிவ்வு
சனிக்கிழமலா லீவா எங்க காலேஜ்
இல்லல்ல சானிகெழம லா இருகுடா ஓவ்வொர் சானிகெழம ஓவ்வொ சலிக மல்லிவ் இது இருகுடா
நீ இன்னாக்குரூப்பு காலஜ்ல பிபியேவா அப்டினா இன்னாது
பேச்சர் லாஃப் பிஸ்னஸ் அட்மினிஷேஷன்
அது பச்சன்னாவளா
அது பச்சா பேங்க் வேல பிசினஸ் அது மாரி பண்ணலா
அப்போ இன்பரசன் நாலே பிஸ்னஸ்மேன் தா
ஆமாம்மா
பிஸ்னஸ் என்பரசன் அ யே இல்லடாப்பாவி பச்சர பச்சரெட்டி தலைமுறையில் அசோக் வம்சாவழியில் இன்பரசன் எனும் நான் பிஸ்னஸ்மேன் இன்னயெத்தன வர்ஸ்ச இருக் காலேஜ் ஹலோ
ம்
இன்னு எத்துன வருசகீது காலேஜு
இதுதா லாஸ்ட் இயரு
லாஸ்ட் இயரா
ம்
லாஸ்ட் இயராடா ஹலோ டே ஏதன பே ஏதன பேசுறா
என்னக்க பேசறது
அமீதியாக்கர நா பேசது கூட பதில் சொல்ல மாட்ற
சொல்றனேன்னா
அதா இதா லாஸ்ட் இயரா
ஆமாம்மா
நீ என்னன்னா கத்துட்டு வர உனக்கு
ஆ
என்னனா சப்ஜட்டு வர
அது நெறைய வருன்டா எல்லா அக்கவுண்ட்ஸ் பிஸ் இது இன்டர்நேஷனல் இது இந்த சா காமன் சம்ம்பந்தப்பட்டது அக்கவுண்ட் சம்பந்தப்பட்டது வருண்டா அதிகமா
ஆ ஆ ஆனா நெறைய வந்து நேருக்கு ஈசி எலக்ட்ரிக் கன் கம்முனிகேஷன் இன்ஜினியரிங்
எவ்வளோ வருஷோ அது
ஆ
அது எவ்ளோ வர்ஷம் படிக்கணு
நாலு வர்ஷோ
நாலு வருஷமா
ஆ
ஜாப் கன்ஃபர்ம் கெச்சுருன் சொன்னாங்களா
ஆமாமா
எல்லா பிளேஸ்மெண்டு எல்லா இருக்கா
இன்டர்வியூ இருக்கு லோயலா காத்றா
லயோலா காலேஜா
ஆ எதுருவே குவின்ஸ் எ எதுரு குவின்ஸ் லனுக்குதுப்பா
ஜாலியா இருப்ப
அதா அப்பறோ பக்கத்லயே அந்த வேல்ஸ் சினிமா டேட்டர் தெரிமா டேட்டர்
ஆ
அ வேல்ஸ் அப்டியே ரிவ்யு அப்டியே பாலக்கு த்து கோமாரி சூப்பர் சிங்கர் அத டெலிவிஷன்ஸ்
அதெல்லா பாத்துட்டு வருவ
கதுருது அப்டியே பனிமலர் காலேஜ் பக்கத்துலியே
ஆ
மதியிலாங்கடனா
ஆமாமா
அவ்ளோதா பனிமலர் அப்டியே எல்லாமே இருது மதியுடைய ஒரு அவ்வோர்ஸ் காலேஜ் பஸ்ல வருவா நா எப்டி தனியா வரணு
நீ எதுல போ போற
லைசன்ஸ் வாங்குற வரையு பஸ்ல போவ லைசன்ஸ் எத்துட்ட ஒடனே பைக்கில போவ
வேனுக்கா அவங்க எதனா பீஸ் கேட்டாங்கன்னா காலேஜ்ல
வேனு திருவள்ளூர்ல இருந்துருத்துதா
ஆ அதுனால வேணான்டீங்களா
ஆ திருவள்ளூர் போன நானு அதுக்கு நா இந்தியாவுக் போயி திருவள்ளூர் போயிட்டு அ
கூடு ரோட்ல இருந்து ஏறிக்கிறதா
கூட்டு் ரோட்ல எல்லா பஸு வராதாம்மா திருள்ளூர்க்குதா வருமா திருவள்ளூர்ல இருந்து பூந்த மல்லிக்கு அது என்ன வருமா அதா சேரி சிப் உனக்கு என்னப்பா ஜாலி அப்டியே பைக்லயே போயிட்டு பைக்லயே வந்துருவ யாரோட போற பைக்லயா
நவீன் கூட
நீ நா கரு
ஆமா
அந்த வேலையில பண்ணாங்கல காஸ் தந்துட்டாங்களா
தர்ணு கேக்கல
எப்ப தருவாங்க காலைலிஜ்ஜா
இது அது தண்டாங்கடா அன்னிக்கி வேலைக்கி போனது அது தண்டாங்க
இன்டன்ஷிப் மோனை தந்டாங்களா
ஆ
தண்ணி கொட்ல
அது வந்து இருவத்தாறு நாள் போனே
ஆ தண்டாங்காள அதுல
உம்
அதை அக்கவுண்ட்ல போட்டாங்களா இல்ல கை தந்தாங்களா
அக்கவுண்ட்ல தா
யாரு அக்கவுண்டு உ
ஏ அக்கவுண்டுல தா
ஆ ஓ அக்கவுண்ட்ல ஒரு ஒர் லட்சு இருக்குமா எப்பா
ஏன்டா இருக்கறதே ரெண்டாயிர ரூபா தா
ரெண்டாயிர தானா என்ன கணக்குதா அப்ப அந்த காசயெல்லா ஓ அப்பாக்கு குடுத்துட்டியா
ஆ நா வீட்ல குடுத்துட்டே
உங்க அண்ணே வாங்கிக்கிறான
எ அண்ணா கொஞ்ச வாங்கிக்கினா எங்க அப்பா கொஞ்சோ வாங்கிக்கினாரு ந
ஆ நீ கொஞ்ச கூட எத்துக்கிலீயா
ஓ நா கொஞ்ச எப்படின்னா கொஞ்சன்னா ஒரு ஐநூறு ரூபா கீழ தா இருக்கு எல்லா
ஆஹா
அவ்ளோதா அதுக்கு மேல அது கூட பெரிய செலவுலா இல்லடா சின்ன செலவு தான அது கூட
காலேஜ் அவ்ளதே இனிமேல் போம் பிளைன் கூட போ போறே அவுனுங் பெட்ரோல் கொஞ்சு தர போற அவ்ளோதா மத்தபடிலா வேல இல்ல காலையில சாப்பாடு அவுனுக்கு
காலேஜ்ல சாப்பாடு எல்லா இல்லடா நாங்கதாட எத்துன்னு போனு
கேன்டீன் இருக்கு அனா
கேன்டீன் இருக்கு
எவ்ளோ சாப்பாடுலா
ஒரு பரோட்டாவே முப்பத்தஞ்சு ருவா
ஒரே ஒரு பரோட்டா
ஒரு பரோட்டா அஹா ஒரு பரோட் முப்பத்தஞ்சு ரூபான்ற பாரு ஒரு பரோட்டா பதினஞ்சு ருவா
எல்லா பெரிய அவ்ளோதன்றா
டே முன்னாடில்லா பத்து ருவாடா
சிலிண்ட்ர் வெல என்னாச்சி அதுல என்னாச்சா
அதுனால அதுனால்தா ஏறிச்சு
ன்னா தெர்ல தெர்ல பப்பி அதாம்பா வெறுப்புப்பா காலையில பதினஞ்சுருவா தான்றா கேஸ் வர சொல்ல ஏரிச்சலாகு அதனால பதனஞ்சு ரூபா இருக்கு
ஆ
அதனாலதா வேற ஒண்ணு இருக்காது அது ரொம்ப எல்லா ஏத்துலல்ல ஓரளவுதா ஏத்திருக்குறாங்கோ அதனால பிரச்சன கெடையாது
ம்
ம் ம்
இன்னா நைட்டி அது நைட் நைட்டு இன்னா சாப்பாடு?
நைட்டா அது சாம்பார்லா ஊர்ல இருந்து எடுத்து வந்துக்குறாங்கப்பா சாம்பார் ரசம் மோர்
ஊர்ல இருந்து எட்த்து வந்துருக்குறாங்களா?
க்காமா ஊருக்கு போனாங்கோ எங்கம்மா இத் இப்பதா வந்தாங்கோ அது எட்த்து வந்தாங்கோ நைட்டு சாப்புடணு
ம்
அவ்ளதா பிரச்சனையே கெடையாது சாப்ட்ரலா.
கரெட்டு கரட்டுதா
கொஞ்சோ கொஞ்ச நேரோ எதோ நைட்னா நைட்டு வேலைக்கி போயிட்டனா நாளைக்கி கால்ல வந்து முச்சுருவே டாஸ்க்
ஆ
கரெக்டா இருக்காது?
ஹலோ சந்தோஷு
ஆ
பத்து நிமிஷோ ஆயிட்ச்சுனா
ஆ
இது ஒரு நிமிஷோ வெயிட் பண்ணு நா ஃபோன் பண்றே அப்புற நீ எனக்கு ஃபோன் பண்ணு.
யே
எனக்கு இப்ப காசு வந்துருக்குது ரெண்டாயர்ரூபா அது பசங்க கிட்ட கேக்கணு.
என்னான்னு?
இப்ப அக்கவுண்ட்ல காசு வந்துருக்குதுடா அது அவுனுங்களுக்கு எதனா காசு வந்துருக்குதா அப்டி இப்டி கேக்கணுன்டா.
லேட் ஆவுமா அப்ப?
ஆ ஒரு நிமிஷம்தா கேட்டு வந்தர்றே.
பத்து நிமிஷோ ஆயிட்ச்சு.